ஆ ஹலோ
ஆ அ ப்ரோ கேக்குதா ப்ரோ இப்ப கிளியரா இருக்
ஆ கேக்குது ஆ கிளியரா
ம் சாப்டாச்சா ப்ரோ நீங்க
ஆ இப்
ஹலோ
நீங்க சாப்
ஆ நா சாப்ட்டேம்மு இப்பதா சாப்ட்டே நா சாப்ட்டு வந்தே ஆ இ இது கடைசியா நம்ம பேஸ்னது பாத்தீங்கனா இந்த ஐடிரிலேட்டடா நம்ம பேஸ்னோ அ அந்த கோட் வேர்ட் கோடு இத பத்தில்லா பேசிந்தோ ஆ இ இன்னு இத பத்தி நெறைய சொன்னா எனக்கு வந்து என்னனா இப்ப பாத்தீங்னா ஆ வருமானம் இருக்குல ஒரு ஐடி கம்பெனியோட வருமானம் மொத்த வருமானம் பாத்தீங்கனா இப் தமிழ்நாட்ல்ல பாத்தீங்கனா அச் சி எல் தா டாப் மோஸ்ட் கம்பெனி தமிழ்நாடு அளவுக்கு அச் சி எலு அச் சி எல் ஓனர் தா தமிழ்நாட்லே யே நம்பர் ஒன் பணக்காரங்களாவு இருக்காங்க ஆ மேடம் ரெடி ஆ அப்ப அந்த மத்த ஏ நெறைய நேரோம்னு பிரைவேட் லிமிட்டாட் மா மத்த மறை நேறத்தோட எப்டி ப்ரோ ஐ டி மட்டு இந்த அளவுக்கு வருமானம் குடுக்குது ஒரு இதுல ஏனா டாப் மோஸ்ட்டு இந்த உலகத்திலே பெரிய பணக்காரனா அவ அவரு எல்லாருமஸ்க் அவு அவருமே ஒரு ஐ டி ரிலேட்டடான ஒரு கம்பெனிய வச்சிருக்காரு சோ அவருக்கு அந்த இதுல வருமானம் குடுக்குது அ எப்டி இதுல எப்டி வருமான கு வருதா அதி கமா இந்த ஏ ஐ இதலா எப்டி எந் எ எத வெச்சு இந்த இதலா வருமானம் வருது
இது ஃபுல்லாவே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு இந்த அப்ளிகேஷன் டிப்ளாய்மெண்ட்டு மத்த கம்பெனிஸ்க்கு வந்து இந்த பெரிய பெரிய இப்போ கம்பெனிஸ்க்கான இப்போ நம்ம யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் வந்து ஃபோன் மொபைல் டிவைசஸஸ் வந்து எல்லா டிவைஸ்மே வந்து ஐ டி ரிலேட்டட் தா மத்த சாப்ட்வேர் ரிலேட்டட்னா அது டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் சாஃப் இவரு எல்லாமே ஒரு ஒரு இதுவுமே ஒரு கம்ப்னிஸ் இப்ப நம்ம யூஸ் பண்ற லேப்டாப் எல்லாமே வந் ஐ டி பேஸ்ட் ஒவ்வொரு கம்பெனிஸ்மே ஹச் சி எல் சொல்றீங்கில்லையா ஹச் சி எல்லு ஏ ஏக்ஸ்சரு ஏகபட்ட வந்து சொல்ல போனா ஐ டி ரிலேட்டடான கம்பெனிஸ் தா அதிகமா இருக்கு
ஆ ஓகே ஃப்ரோ
சோ அதுக்கு தகுந்த மாரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வர்றனால பெரிய பெரிய இப்ப ஹச் சி எல்லு சரி இந்த டாடா கன்சல்ட்ல இந்த பெரிய பெரிய கம்பெனிஸுமே
அ
ஒரு கன்சல்டன்சி தா கன்சல்சினா ஒரு ப்ராஜெக்ட் வெளியிற்ற ந்து வாங்கி நம்ம இங்க இருக்குறவங்க இந்திய இந்த வேல முடிச்சுட்டு வந்து வேலைக்கு வெயிட் பண்றவங்களுக்கு ப்ராஜெக்ட் குடுக்குற கம்பெனிஸ் தா இந்த கம்பெனிஸ் எல்லா சோ அவுங்களாவே அவங்களுக் க்குனு தனியா ப்ராஜெக்ட் வச்சீ அவுங்க அவுங்களோட ப்ராஜெக்ட் நம்ம பண்ண போறதில்ல ஃபாரின்ல இருக்கிற கம்பெனிஸோட ப்ராஜெக்ட்ஸ் அ நம்ம பண்றனால தா ஐ டி கம்பெனிஸ் வந்து அதி அதிகமா வந்து இந்தியால அதிகமா ஓபன் ஆகுறது சரி பெரிய பெரிய கம்பெனி நீங்க சொன்னீங்கல்லியா இல்லியா இப்ப அ அதிக வருவானு பாக்குறது அதுனாலதா
ஓகே ஓகே அதாவுது ஒரு பெரிய ஃபாரின்ல உள்ள பெரிய கம்பெனில இருந்து நம்ம ப்ராஜெக்ட் வாங்குறோ வாங்கி இங்க வந்து ஆ பிளான் நம்முடைய மேன் மேன் பவரு டிஸ்ட்ரிபுயூட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணி முடிச்சு குடுங்கனு கேக்குறோ அப்ப அந்த பெரிய கம்பெனி என்ன லெவலு அவுங்க ஏ அ எப்டி அவுங்க அ ரேட்டுன்னு சொல்வாங்கல்ல ஒவ்வொரு ப்ராஜெக்டுக்கு இவ்ளோ ரேட்டு ஆ அந்த மாரி பேசுவாங்கல்ல இப்ப ஆ இந்த இந்த ப்ராஜெக்ட் முடிச்சு குடுத்தா எனக்கு பில்லியன் ட்ரில்லியன் அந் அந்த அந்தலுமா அந்த மாரி ஒரு பிரைஸ் வச்சு மூவ் ஆகுமா அந்த ப்ராஜெக்ட்
ஆமா ஒருக் கொரு ப்ராஜெக்ட் எடுத்து த்தா வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரே கம்பெனிஸ் பண்ணாது ஃப்ரோ இப்போ ஒரு சொல்றனே இப்போ ஒரு அப்ளிகேஷனோ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றாங்கன்னா
ம்
ஒரு சாஃப்ட்வேர் வந்து மல்டி ஸ்டேஜ் இருக்கு லேயர் ஆஃப் லேயர்ஸ் ஆஃப் ஓர்க் இருக்கு லேயர் ஒன் லேயர் டூன்னு ஏனா ஒரே ஒரு லேயர்ல ஒரு ஒரே ப்ராஜெக்ட்ல ஒரு ப்ராடட்டரியோ ஒரு சாஃப்ட்வேரோ கிரியேட் பண்ண முடியாது இப்ப ஒரு இ சி ஜி சாஃப்ட்வேர கிரியேட் பண்றோன்னா அத ஃபர்ஸ்ட்டு அது இப்ப நம்ம பேக்கெண்ட்ல அதுக்கான சாஃப்வேர் கிரியேட் பண்ணனு அதுக்கப்றோமா அதுக்கான டூல்ஸ் கிரியேட் பண்ணனு அதுக்கான ஸ்பெசிபிகேஷன்ஸ கிரியேட் பண்ணணு தனித்தனியா ஒரு டிப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அத மாரி இந்த ஒவ்வொரு சாஃப்ட்வேருமே தனித்தனி லெவல் ஒரு சாஃப்ட்வேர் மொத்த ப்ராஜெட் எடுத்திங்கனா கிட்டத்த மில்லியன்ஸ் இருக்கோ பட் ஆனா ஒவ்வொரு கம்பெனிஸ்மே வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆன ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்கு மட்டு தா நமக்கு ஹேன் ஓவர் பண்ணுவாங்க
ஓகே
இப்ப ஒரே ப்ராஜெக்ட்ட இப்ப சொல்ல போனா சென்னையில இருக்குற ஐ டி ஆஃபிஸ்லியு ஒரு பாதி இருக்கு மிச்ச இருக்க ஆ அடுத்து பேக்கெண்ட் வந்து ஃபாரின்ல இருக்கு சோ இங்க வந்து ஃபிரண்டெண்ல என்ன தேவையோ டூல்ஸ் டிசைன் அந்த இத பாப்பாங்கன்னா அங்க வந்து உள்ள ஸ்பெசிபிகேஷன்ஸ் அப்டேட் அந்த மாரி ஒரு சாப்ட்வேர்ஸ்க்கான இத அவங்க பாப்பாங்க
ஓகே
சோ அததா ஒ ஒரே ப்ராஜெக்ட்ல மில்லியன்ஸ் டாலர்ஸ் எல்லா தனியா வராது இப்ப ஒரு ப்ராஜெக்டோட வேல்யூ வந்து ஆ ட்ரில்லியன்ஸ்ல இருக்குன்னா இங்க வரம்போ ல்ல வந்து அதுக்கான லேக்ஸ் குரோர்ஸ்லதா ஒவ்வொரு ப்ராஜக்ட் இருக்கு எனா இந்த ப்ராஜக்ட் வந்து டிவைட் பண்ணிதா இருக்கு
ம் ம்
நா சொன்னேல்லையே இப்ப ஸ் ல்ல ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நம்மளுக்கு வரு ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து அவ்ங்க வந்து என்னா பண்ணுவாங்க ப்ளான் பண்ணுவாங்க ஒரு ப்ராஜக்ட்க்கான ப்ளான் வேணு அதுக்கப்பம் அடுத்த ஸ்டேஜ்தா அடு து பி டிப்ளாய்மெண்ட்டு அதுக்கப்பமா டெவலப்மெண்ட்டு அப்டி போகு ஸோ அந்தமாரி தா ஸ்டேஜஸ் ஸ்டேஜ்ஸா ப்ராஜக்ட் பிரிக்கிற போது அதுக்கான வேல்யுவுமே பிரியு
ம் ம் ம் ஆ இப்போ ஒ ஒ ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஒரு ஆப் ஒண்ணு உருவாக்குறாங்க அ அந்த எ எப் அ ஒரு கம்பெனி பெரிய கம்பெனி வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்லா அப்டினு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்னு உருவாக்குறாங்க அ உருவாக்குறவங்க வந்து அதுக்கான எல்லா கோடுமே அவ்ங்களுக்கு அந்தொ ஒரு ஒரு ஒரு கம்பெனியோட ஒரு ஆளுக்கு மட்டு தெரிஞ்சிருது ஆ அதுல என்னென்ன கோடு போடணு என்னென்ன டிசைன் பண்ணனு அப்டின்றது வந்து ஒரு ஆளுக்கு மட்டுமே தெரிஞ்சதுன்னா ஆ அந்த மக் ம மத்த க அ அந்த மத்த எம்ப்ளாய்ஸ்க்லா என்ன ஒர்க்காருக்கு இப்ப வந்து ஒருத்தவுங்க வந்து அந்
இல்ல அதுதா சொன்ன இல்லியா ஒரு கோடு வந்து எல்லாருக்கு தெரியாது அப்டிதான் சொன்னல்லியா இப்ப ஒரு ஒரு டிப்ளமென் ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்க இல்ல ஒரு டெஸ்டிங் பிராஜெக்ட்டு ஒருத்தர் இந்த ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க இப்ப டெஸ்டிங் மட்டு பண்ணணு இந்த இந்த டீம் வந்து இப்ப டெஸிட்டிங் மட்டும் பண்ணணு எதா பக்கு இருக்கா இல்ல எதான் எரர்ஸ் இருக்கா எதானு டி லேட்டன்சி இருக்கான் செக் பண்ணணு
ம் ம் ம்
சோ ஒன்ஸ் வந்து இப்ப இதுல வந்து இந்த டீம்ல வந்து ஒரு இருவத்தஞ்சு பேர் இருப்பாங்க ஆ மொத்தமாவ லாட்டென்சின்னா வெறு லேட்டன்சி இல்ல அந்த லேட்டின்சிக்கு உள்ள என்ன பண்ணணு ஏதாது உள்ள ஸ்லோ ஒர்க்கா இல்ல ஏதானு பக்கு உள்ள எதுனால எதும் டிலே பண்ணுதா சர்வஸ்சு அதெல்லா செக் பண்றது தனித்தனி டீம்ஸ் இருக்கு அதே மாரி நீங்க சொன்னிங்களே கோடு வந்து ஒருத்தரே வச்சிருப்பாங் பாக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு செ ம் ஒரு ஃபை கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டு ஃபைவ் ஸ்டேஜஸ் வந்து இந்த கோட வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க கரெக்ட்டா இருக்கா இல்ல கரெக்ட்டான நம்மளுக்கு அந்த ஆன்சர் அ ரெப்ளிக்கேஷன்ஸ் நம்மளுக்கு அந்த ரேடிங்சு சர்வரோடா டிலே எது இல்லாம கரெக்ட்டா வருதா வந்து வெரிஃபை ஒன் பை ஒன்னா பாப்பாங்க அத சொன்ன இல்லையா நானு ஒவ்வொரு டீம்லைமே வந்து பொசிஷன்ஸ் இருக்கு எல் த்ரீ மெம்பர் எல் டூ மெம்பர் எல் ஒன் மெம்பர் அப்றோமா வந்து சப்போர்ட்ன்னு இருப்பாங்க
ம்
ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ஒரு இது இருக்கு பட் ஆனா நீங்க சொன்ன மாரி கோடு வந்து சப்போர்ட்டுக்கு வந்து எல் ஒன் ப பர்சனுக்கு வந்து இந்த கோடர் லைன்ஸ் வந்து ஆ என்ன சொல்வாங்க ஆக்சஸ் இருக்காது ஆக்சஸ்ன்னா எடிட் ம ஆக்சஸ் இருக்காது ரீட் ஒன்லி ஆக்சஸ் தெரியு இல்லையா ரீட் மட்டு அவுங்க பாக் யூஸ் பாக்க மட்டு முடியு தவிர அவுங்க எடிட் பண்ண முடியாது சோ இப்போ இதுலென்ன ஆ இப்ப சொல்ல வரேன்னா எல்லாராலையு ஆக்சஸ் பண்ண முடியு அந்த அவுங் குடுக்குறப்போ அவங்க என்னென்ன பண்றாங்கன்றத டீம்ல இருக்குற யாரு வேணா பாக்க முடியு பட் ஆனா எடிட் பண்ற அக்ஸஸ் வந்து
ம்
ஒருத்தர்கிட்டதா இருக்கு
ஓ ஓகே ஓகே ஓகே அவங்க வந்து ரீட் பண்ண முடிஞ்சவங்க இந்த இடத்துல தப்பு இருக்கு
அ அத வந்து சொல்லலா சொல்ல முடியு பட் அவங்கள வந்து அத அ எடிட் பண்ணி அ கரெக்ட் பண்ண முடியாது
அ கரெக்ட் பண்றது இன்னொரு டீமோட இருக்
இல்ல அந்த டீம்லியே எத சொன்ன இல்லையா எல் த்ரீ மெம்பரு ஏன்னா ஒவ்வொ இது வந்து மல்டி மில்லியன் டாலர் ப்ராஜக்ட் இருக்கு நா சொ ஒ ஒரு வேல வச்சுக்கோங்க ஒரு டெ ட்டிக்கே தேர்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் ஆன ப்ராஜெக்ட்னு வச்சுகோங்க இத வந்து நியூ மெம்பர் கிட்ட கொடுத் து அவங்க எடிட் பண்ணி எதோன் எற்றேர் ஆய்ட்ச்சுன்னா அதுக்கப்ப நம்ம தா அவங்களுக் கம்பெனிக் ஃபைன் கட்டணு இதுல வந்து சில இது இருக்கு ஃபைன்னா அவங்களுக்கு நம்ப வந்து டிலே பண்றனால ஒரு நம்ப பண்ணுவோ நம வந்து ஒரு சிக்ஸ் மன்ஸ்ல இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறோன்னு அதுக்கான சிக்ஸ் மன்ஸ்ன்னா ப்ராஜெக்ட் போட்டலா பட் ஆனா டிப்ளமெண்ட்ஸ் ஸ்டேஜ்ல நம கரெக்டா அந்த டிப்ளமெண்ட் பண்ணி கரெக்டா குடுக்கலனா நம்ம அவங்க நம்ம அவங்கிட்ட கேக்குறோ இல்லையா இவ்வளோ அமௌண்ட் நம்ப இதுக் இதுக்கு இது பண்றோ சார்ஜ் பண்றோன்னு அது வந்து கொறையவு கொறையு அதுல வந்து இதா ஃபைன்ஸ் கு ஆட் ஆவு தனித்தனி எக்ஸ்ட்ரா நம்மளால வந்து ஒரு பைனு போட முடியு சோ இதெல்லாமே இருக்கு
ஓகே இப்ப ஒரு ஒரு ப்ராஜெக்டுக்கு வந்து நாங்க இவ்ளோ அமௌண்ட் தா குடுப்போ ஆ இப்ப இந்த ப்ராஜெக்ட் முடிச்சு குடுங்க நாங்க ஒரு பத்து கோடி ரூபா குடுக்குறோ அப்படின் சொல்றாங்க பட் ஆனா
சார் நம்பல்லா பேச மாட்டோ இதுக்குன்னு வச்சுருப்பாங்க இல்லையா ஆடிட் மெம்பர்னு இருப்பாங்க டீம் ப்ராஜெக்ட்ஸ்குன்னு அதா எச் ஆர் மேனேஜர் இவங்க வந்து இந்த ப்ராஜக்ட்ஸ்ன கொட்டேஷன்ஸ் அந்த ஆர்டரு அந்த ஆடிட்ரு இதெல்லா இவங்க பண்ணுவாங்க இது வந்து உள்ள டீம்கு வந்து தெரியாது இது எவ்வளோ ப்ராஜெக்ட் என்ன வருது எதுவுமே தெரியாது அது ஒரு பெர்சன் மட்டு எட் ஹட் ஆப் த டீம் மட்டு தா தெரியு யாருகிட்ட ஷேரும் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து இது அபி இது அபிஷியலா இத யார்க்கு சொல்லவு கூடாதுனால அது வந்து கைட் லைன்ஸ் ஆ கம்பெனியோட கைட்லைன்ஸ் இதல்லா
ஓகே ஓகே
சோ இப்பய் எத்தன ப்ராஜெக்ட் வேனா எடுக்கலா இது எவ்ளோ ஒர்த்து இன்றதால நம்மளுக்கு தெரிய தேவ தெரியு கூடாது அது தெரிஞ்சிகிட்டாலு நம்பளுக் சே அதுக்கு தகுந்த மார் சேலரி நமக்கு வராது இது கம்பெனிக்கு வராது அவ்வளதா அதனால யாருக்கு ஷேர் பண்ண
ஓகே ஓகே அதா இப்ப வந்து ஒரு ஒரு அச்சு இப்ப அச் ஆர் பாயிண்ட் ஆஃப்ல இருந்து நம்ம பேசலா ஆ ஹச் ஆர் வந்து நல்ல ஒ ஒ ஓ ஒர் நல்ல கிளைண்ட புடிக்குறாங்க ஆனா இத வந்து இந்த ப்ராஜெக்ட் முடிச்சு குடுங்க அப்டி சொல்ட்டு ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் வந்து இது பண்றாங்க ஆ அப்டி அது அப்டி பண்ணையில பாத்தீங்கன்னா ஆ பண்ணிட்டு இருக்கும் போது எக்ஸ் ட்ராவா தேவப்படுது ஆ மேன் பவரும் பிளஸ்ஸு ஆ எக்ஸ்பென்சிவ் வந்து கொஞ்சோ எக்ஸ்ட்ராவா தேவப்படுத்துனா இப்ப அந்த அந்த குடுக்குறவங்க்ட இல்லன்னா என்ன என்ன ரியக்ட் ஆகு அந்த இடத்துல ப்ராஜெக்ட் ட்ராப் ஆகுமா இல்ல
மா ஆமா மாத்தி உட்டுருவாங்க மாத்தி உட்டுருவாங் ப்ராஜெக்ட் யார் நல்லா பண்றாங்களோ அவுங்ளுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட்ட வந்து ஆ பாதிலே முடிச்சிருந்தாலு செரி அவங்க அர கால் ஸ்டார்ட் இப்பதா பண்ண போறாங்க எங்களு எக்ஸ்ட்ரா வேணுனா அடுத்து மாத்தி விட்ருவாங்க தவிர இதுல வந்து எல்லாமே ஒரு ஃபுல் கைட் அவங்களோட எப்டி சொல்றது ஃபுல் டாக் கோ டிஷின்ஸோட இருக்கு நம்மளால முடில நம்மளுக்கு அந்த எக்ஸ்ட்ரா அவங்க கிட்ட இருந்தா பண்ணுவாங்க கண்டினியூ பண்ணுவாங்க இல்லன்னா அபோட் பண்ட்டு வேற டீம் கூட மாத்திருவாங்க
ஓ ஓகே ஆ ஓகே ஃப்ரோ ஓகே ஃப்ரோ நா அப்புறம் பேசறே கொஞ்சோ இது டைம் ஆயிடுச்சி நா அப்பறம் பேசுற